கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா
அ நல்லா இருக்கே
அ நா பேசுற எதுவும் இது இல்லையே
இல்லைங்க நல்லாதா கேக்குது
ஆ சேரிங் என்ன பண்றீங்க ஆ தெளிவே கேக்குது
ஆஸ்
ஆ என்ன பண்றீங்க
நா கால்ல ஒர் ப்ளவுஸ் தைச்ச அதா இப்போ கொக்கி தச்சுட்டு உக்காந்திருக்க
ஒ ஓ சேர் சேர் பிஸியா இருக்கீங்குளோ
இல்லங்க அந்து கேட்டது வந்து எம்மீ பண்ண சொன்னாங்க கைல நா குடுத்துட்ட
அ எம்மீனா
எம்மிங்குனா இந்த கைல மடக்கி அடிப்போம்ல நம்ப ஜாக்கெட்ல வந்து கீழ மடக்கி அடிப்பாங்க பு வந்து கையால எம்மிங் பண்றதுன்னு சொல்லுவாங்க
ஓ எம்மிங் ஆ சேரி சேரி
மிஷின்ல அடிக்காம கையிலே ஊசியால எம் பண்ணனு
ஆ சேரி சேரிங்க
கேட்ருந்தாங்க அதனாலதா உக்காந்து பண்ணிட்டு உக்காந்திருக்க
சேர் சேர் நா நீங்க மதியான் நேரோ தூங்குவீங்கன் நெனச்சிர்ந்த
இல்லங்க அவுங்கோ இத அர்ஜென்ட்டு கேட்ருந்தாங்க
ஆ
சே அதுனாலதா உக்காந்து தூங்கவே இல்ல இன்னக்கி
அப்பிடியா நா அதுனாலதா சேர் தூங்குவீங்ளோ அப்டி நெனச்சிட்டுதா உங்கட்ட கேட்டு பாத்தே
சேரி சேரிங்க இல்ல இல்லங்க தூங்குலங்க அதான் இங்க தைச்சாதா இன்னு கொக்கி தைக்கணு
ஆ
இன்னொரு ஜாக்கெட் இருக்கு அது முடிச்சிர்னுங்க எப்டியாச்சு இன்னைக்கி குள்ள
ஆ ஆ அதலா நீங்க முடிச்சிருவீகங்க
ஆமாங்க முடிச்சிருவ ஈசியா முடிச்சிடு இன்னு அதுக்கு எம்மிங் பண்ணிட்ட இன்னு கொக்கி மட்டு தா தைக்கணு
ஆ ஆ சேர் சேர் பழக்கமான வேலனா சீக்கிரோ முடிச்சர்லா
ஹலோ
ம் கேக்குதுங்ளா பழக்கமான வேலனா சீக்கிரோ முடிச்சிர்லாங்க
ஆமாங்க அது தச்சுட்டே இருந்தா தச்சிலாங்க கைல செய்ய வேலந்தா கொஞ்சோ இதா இருக்கு
ஆமா மிஷின்னா கூட உங்களுக்கு டக்கு டக்குன் முடிஞ்சிரு
அ டக்கடர்னு இப்போலாந்தா எல்லாமே ரெடிமேட்லே வந்துட்டுங்க இப்பல்லா
ஆ அப்பிடியா
இப்ப வந்து ஆ ஆன்லைன்லியே அ கொக்கியவே வந்து இனி அழகா வந்து உள்ள வச்சு தச்சிட்டா போதுங்க கொக்கி அத கீழ தக்றது எல்லாமே ஆன்லேன்லே வந்துசுங்க இப்போ
ஓ சேர் சேர் என்னது நீங்க எப்புடி பெடல் பண்ற மாரி மிஷின் வச்சிருக்கீங்ளா இல்ல சுட்சு போட்டா ஓடுமே அந்த மாரியா
இல்லங்க மோட்ரு வச்சிருக்க
ஆ
ஆனா அந்த மோ ட்ர் வந்து நேத்தி நா போட்ட சேரி ரொம்ம நாளா ஆச்சு மோட்ரு போட்டு வ வேல செஞ்சி
ஆ சேரி
நேத்தி நா மோட்ரு போட்ட
ஆ
எந்த எடத்துலயொ பொகைது ஆனா எங்கன்னே தெரியலங்க
பொயா அப்டி ஆ சரி பண்ணிருவீங்களா நீங்களே
அ எங்க பொகையுதுன் தெர்லங்க ஆனா வந்து எங்கயோ கருவுற வாட மட்டு வருதுங்க மிஷின்ல மோட்ருல பிரச்சனையா வேற எங்கேயாச்சு பிரச்னையா என்னனே தெரியலங்க பொருல சுவிட்சி போர்ட்ல பிரச்சனையா எங்கேனே தெரியலங்க
ஆ நாங்க அப்டிதா வாஷிங் மிஷின்லா சுவிட்சு போர்டு போட்டே இருந்து ரிப்பேரா போயிட்டுங்க சுவிட்சு போர்ட்லயு ப்ராப்ளம் இருக்கு
அப்டிதாங்க முன்னாடி முன்ன ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி
வுட்டு வுட்டு கேக்குதுங்க உங்க கொரலு
கேகுதா டவக்கு எது பிரச்சனையா இருக்குங்க
ஆ ஆ சேரி செர் நாங்க அப்டிதா வாஷிங் மிஷின் சரி பண்ணாம போட்டி இப்ப சரி பண்ணாமே கெடக்கு மிஷின் சுவிட்ச் போர்ட்லதா பிர ச்சன
ஹ் ஹ்
டவரு அதிகமா சப்ளை ஆகுது போல போட்டே இருந்து அது வீணா போச்சு
அப்டிதாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நா ஒ வேற என்ன தச்சுட்டே உக்காந்துந்தங்க
ஆ
எங் அது வந்து இ இந்த சுட்ச் போர்டுக்கு அ இ கிச்சன்ல உள்ள சுட்ச் சு போடுக்கு சம்பந்தமே கெடையாது ஆனா ஒரு லைன் போகுதா என்னன் தெரில
ஆ
அங்க என்ன செய்து நா இங்க தச்சிட்டே உக்காந்துட்ருக்கே அங்க மிக்சில மட்டு சுவிட்சு மட்டு போட்ருந்துச்சு ஆன்ல வச்சு ஆனா மிக்சி ஓடல
செரி
சுச்சி மட்டு ஆனா இந்துருக்கு போலருக்கு
ஆ
தா நா இங்க தக்கிறே அங்க தானாவே மிக்சி ஓடுது ஓடி அப்டியே பொகஞ்சிடுச்சு அப்டியே பொக பொகயா வந்துருச்சு
கொய்யோ
ஆனா அது ஒரே லைனா என்னன் தெரில
ம்
ஆ த தானே ஆட்டோமெட்டிக்காவே அது மிக்சி இது கடகடன் ஓடுது ஓடினு அங்க இருந்து அப்டியே பொகஞ்சு மிக்சி வீணா போயிட்டு பாருங்க
ஆ அப்புடிதா இப்ப சுவிட்சு போர்டுல இருந்மே அதுக்கு எததா ஸ்டெபிளைசர்ல்லா வைக்கிறாங்க
ஆமா இப்ப வர வாஷிங் மிஷின்லதா ஸ்டெப்ளைஸரே இருக்குன் சொல்றாங்க
ஆ அதா ஸ்டெப்ளைசர்தா அடுத்து வைக்கணுனு சொல்லிட்டு போயிருக்காங்க நாங்க சரி பண்ண எடத்துல கேட்டப்போ
அந்தாங்க கொஞ்சொ ஹெவிடோ ஹெவியா கொஞ்சொ ஓடுனுச்சுன்னா இந்த மார் பிரச்சன வரும் போல இருக்குங்க
ஆ அப்டியா நாங்களு துணியையு வேற நெறையா போட்டு பழகிட்டோ வேற
ஆமாங்க அதுவு பிரச்சனையா இருந்திருக்குங்க ஓவர்லோட் ஆயிரு
ஆ அதாம் போல
ம்
என்னோது ஆனா புதுசுதா வாங்கி ஒன்ற வருஷத்துட்ட ஆகுது ஆனா யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு மூணு மாசம்தா ஆகுது
ஐயயோ நீங் கம்பெனிலே கேட்டு பாக்கலியாங்க
ஆ அதுதா பில்லு வேணுங்கறாங்க அது அப்பல பில் இல்ல இப்ப கடைல போய் கேட்டத்துக்கு ஆ கடைல போய் கேட்டத்துக்கு வந்து மேனுவல் பில்லு தா அப்ப அந்த கடைய ஆரம்ச்சப்ப போட்ருந்திருக்கானுங்க.
செரி.
ஆ ஒரு பேப்பர் ஆனா உள்ள இருக்கு ஆனா அத்தா அது வாரண்டி இல்ல யூஸ் பண்ற மேனுவல் தாருக்
ஒ அப்டிங்ளா?
ஆ ஆமா.
மின்சார ஐட்டத்தே கொஞ்சோ பாத்துதாங்க வெச்சுக்கணும் போலருக்கு.
ம் ஆமக்க எல்லா இப்ப வெலவாசிதா நறைய விக்குது ஆனா ஒடனே ஒடனே வீணா போது வேற.
அ அதனால தாங்க அந்த மோட்ரே தொட்றதே இல்ல நானு ய்யு வேற எங்கயாச்சு பொகஞ்சிட்டா எதா பிரச்சன வந்துருன் சொல்லிட்டு
ம்.
தொடலம்பாங்க அதனால கையிலே அந்த பெடல் போட்டே தெச்சிட்ருக்கே பாருங்க.
ஆ அது வேற அதுவே கஷ்டமாதா இருக்குல்ல.
இது கொஞ்சோ புதும புது தையல் மிஷின்தாங்க அதுனால கொஞ்சோ பிரச்ன இல்ல பழசுனாத கால் வலி க்கு.
ம்.
பெரிய மிஷின் தா நம்ப எங்க ரொம்ப எங்க தெக்க போறோ கொஞ்சோ ஒரு மண் நேரோ ரெண்டு மண் நேரோ தெப்போ அவ்ளதா.
சோ நா இப்பதா மிஷினே ஓட்டி பாக்கவே கத்துந்திருக்கே பெடல் பண்றதுக்கே.
ஆனா பொறடி முதுவுதாங்க வலிக்குது ரொம்ப.
ஆ அப்பிடியா?
அதுவு ரெண்டு ஆப்ரேஷனா எனக்கு வேற
ஆமா அ ரெண்டு கொழந்தைங்ளா?
ஆங்க ரெண்டுமே ஆப்ரேஷனு.
ஓ செர் செரி.
முதுவு பொறடி எல்லா வலிக்குதுங்க.
நார்மல் டெலிவரியே இப்ப அவ்ளவா யார்த்துக்கு ஆவறது இல்லங்க. அந்த ஊசிதா வலிக்குதுங்கறாங்க எல்லாரு.
ஆமாங்க முதுவுல இந்த கு நா நா குனிய வெச்சு போடுவன் சொல்றாங்க ஆனா எனக்கெல்லா குனிய வெச்சுலாம் போடல.
ம்.
படுக்க வெச்சுதா போட்டாங்க அதுதாம் கால ஃபுல்லா வலிக்குதுங்க அந்த தையல் போட்ட எடமு செரி ச்சி காலைல எந்திச்சொன்ன வழியோடதாங்க எந்திரிக்க வேண்டிதாவே இருக்கு.
ம் ரொம்ப கஷ்டமா இருக்குமோ?
என்னங்க பண்றது அது ஒ டக்குன்னு ஒ நல்லா இருப்போ ஒரு சட் டக்குன்னு எந் சின்னு ஒடனே புடிச்சு இழுத்துகுங்க வய்த்த.
அய்யோ இந்தால் தையல் போட்ட எடம்ல
ஆமாங்க ரெண்டு தையல் வெற அ காலம்ஃபுல்லா நம்மள்க்கு பிரச்சனதா எங்க ஒக்காந்து ஓய்வு எடுக்க முடிது.
ஆமாங்க அட்த்து ஒரு ரெண்டு வர்ஷோ உக்காந்திருப்பீங்க அடுத்து கொழந்தைங்க முன்னாடி ஓட ஆரம்ச்சிருப்பிங்க.
ஆமாங்க அதுங்ள பெத்து வளக்க காட்டிகு பாருங்க இன்னு கொஞ்சோ நல்லா வந்துரும் பாருங்க சண்ட வந்துருங்க எல்லா.
அத் ஸ்கூல் கெளப்பி. ஆமா மணி ஆயிட்டு பள்ளிக்கூடோ உட்ற நேரோ ஆயிட்டு.
எங்க புள்ளைங்க ஆனா அஞ்சு மணிக் தாங்க வரு இங்க வேணா கொஞ்சோ வெகு தூரோ இருக்கு ஸ்கூ பள்ளி.
அப்படியா?
ஆமா பள்ளி வேன்லதா வருங்க.
அ.
போக போக போக்குவரத்தே ஒரு மண் நேர ஆகுங்க போய்ட்டு வரதே
ஆனா அதுவே அந்த கொழந்தைங்களுக்கு டயர்ட் ஆயிடுல்ல
அ என்ன பண்றது இங்க கிட்டக்க எந்த பள்ளியு நல்ல பள்ளி இல்ல எல்லா ஒரு ஒரு மண் நேர ஆகுங்க ஸ்கூலு நாலு மணிக்கு விட்டா எங்க வீட்டுக்கு வரத்துக்கு அஞ்சு மணி ஆயிடுங்க
அ அது அக் வாங்க நானு உங்கத சுத்தி நல்ல பள்ளி இல்லங்றீங்க எங்க ஊர்லா சுத்தி பள்ளியே இல்ல
ஐயய்யோ
ஆமா நா அதுனாலயே எங்க அக்கா வீட்ல தங்கிதா படிச்சனே ஃபுல்லா ஆ ஆமா வீடு ஏவ் நா நார்ம்லா எங்க கிட்டக்குள்ள ஸ்கூல் படிச்ச வரைக்கு ஒரு இருவது நிம்ஷந்தா
ம்
அதுக்கப்ற பதினொன்னாவ்து பன்னண்டாவ்து படிக்கெல்லா வந்து திருவாரூர் நாகப்பட்டின இந்த மாரி கிட்டக்க உள்ள நகரங்கள சுத் த்தி தா போணுன்ட்டு
ம் ம்
எங்க அப்பா போயி என்ன எங்க அக்கா வீட்ல தங்க வச்சு படிக்க வச்சாங்க
ம் இப்ப செல எடத்துலலா இப்டி தாங்க இருக்கு வசதியே இல்லாம இருக்கு இன்னு இந்த காலத்துலயு பள்ளிக்கு இப்ப வே பஸ்ஸுக்கு எந்த வசதியு இல்லாமதாங்க இருக்கு
அ ஆமா பாத்தா கால்ல ஒரு பஸு வரு சாந்தர ஒரு பஸு வரு அவ்ளதா
இல்லேங்
இங்கெருந்து நம்ம போனனாலு பள்ளிக்கு ரெண்டு மூணு பஸு மாறி போணுங்கறதுனால எங்கப் பா என்ன அங்கே தங்க வச்சு படிக்க வச்சுட்டாங்க
இங்க பட்டு டைமிங் படி பஸ்ஸு வரு என்னங்க
ம் ஆமா கால்ல ஒரு அப்டியு வன் அ நம்ம அந்த பஸ்ஸ நம்பிட்டு இருக்க முடியாது செல நேரத்துல உங் கிராமங்கறனால அவ வந்து வராமலு இருப்பா செல நேரோ ஆ ஆமா லேட்டாவு ஆவு
ம்
அதது நம்பி நம்ம பள்ளிக்கொடத்துக்கு போனோ அப்டினா நம்மளுக்கு பள்ளிக்கொடத்துல ஒத்துக்க மாட்டாங்கல்ல
ஐயோ நம்ப சொல்றத எங்க கேக்க போறாங்க
ஆ ஆமா அவ்ங்க நம்ம போனோம்னாலே மண்டைய களிவிவுட்டு அனுப்பிவுட்டுருவாங்க லேட் ஆகுதுன் சொன்னா கூட
ம் ம்
ஆ எனக்கு அங்க ஏழு மணிக்கே கோச்சிங் கிளாஸ் வேற அதுனால சரி வரா சுத்தமா சரி வராதுன்ட்டு நா இங்க அக்கா வீட்லே தங்கி படிக்க ஆரம்மிச்ட்டே
சேரி சேரிங்க அதுவு நல்லதுதா இப்டிதாங்க இருக்கு இப்ப எங்க ஸ்கூ பள்ளி பசங்க படிக்க குற பள்ளிலயு
ம் சேர் சேரிங்க அ அப்பாடி இப்ப
யானு வீட்டுக்கு வரத்துக்கு நைட்டு ஏழு மணி ஆயிடுது
இல்லங்க அப்ற கொழந்தைங்க வந்து எங்க ரெஸ் க் எடுத்து எங்க படிக்கிறது சொல்லுங்க ஆமா
ஆ இன்னைக்கு சனிக்கெழமார்ல இன்னக்கி இல்ல அதனால ஃபுல்லா இன்னக்கி எட்டு மணிதா நானு அதனால கொஞ்ச லேட்டா எந்துச்சு பாருங்க
ம் ம் ஆமா கொழந்தைங்க படிக்கிறதுக்காக அவனுங்க ஓட்றாங்கனாலு நம்ம படிக்க வைக்க தாங்க நீங்க
அவ அவ படிச்சிக்கிட்ருக்கா நா ஒக்காந்து எழுதிட்டு ஒக்காந்துருக்கே அவனுக்கு
ம் அதா இப்ப உள்ளவ்ங்க வந்து அப்ப வந்து பிள்ளைங்க படிச்சா அதுவே படிச்சுருனு எல்லா வுட்டுட்டு போயிடுவாங்க இல்ல டூசன் சேத்துவுட்ருவாங்க
இப்ப வந்து அப்டி இல்ல இல்ல நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நீங்களே சொல்லி குடுக்கலாம்ங்கிறதுனால நீங்க ரொம்ப உழைக்க வேண்டியதா இருக்கு
ஆமா எங்கங்க சு டியூசன்லா சத்த எங்கங்க சொல்லி குடுக்குறாங்க அவங்க பாட்டுக்கு படிக்குதுங்க அதுங்க பாட்டுக்கு உக்காந்து செல்லு பாத்துட்டு உக்காந்துட்ருக்குங்க
ஆ ஆமா ஆமா நாங்களு அங்க இருக்கக்குள்ள பாத்துருக்கே ரெண்டு மூணு அக்கா தாங்கச்சுங்க சேந்து நடத் துவாங்க
ம் ம்
அக்க பாத்தா அந்த மிஸ்ஸோட அம்மா பாத்துப்பாங்க இதுங்கல்லா சேந்து கடத்தெரு போயிடுங்க
பாத்துங்க
ஆ பாத்தா பத்து பிள்ளைங்க பதினோரு பிள்ளைங்க வந்து உக்காந்துருக்கு
இங்கெல்லா பெரிய ஒரு மினி ஸ்கூல் மாரியே நடக்குதுங்க டியூசனு சுங்க பேருக்க எல்லா
ம் அங்க வந்து வேற என்ன பண்ண முடியாது கிராம பக்கோ அதனால அவங்களுக்குல்லா ஒண்ணு தெரியாதுங்கிறதுனால
ம் சொல்லுங்க
தெரியாதுங்கிறதுனால அவங்க இந்த மாரி ஒண்ணு ரெண்டு படிச்சவங்கள்ட்டதா அனுப்புவாங்க அதுங்க இந்த மாரி பண்ணுதுங்க
ஆமாங்க இப்ப நானு டடூஷன் எடுத்த முன்னாடி
ம்
பசங்க வளந்ததுக்கு அப்பறோ எடுக்க முடியலங்க அவங்களுக்கு சொல்லி்க் குடுக்கவே நேரோ கரெக்டா இருக்கு
ஆமா
அதனால நிப்பாட்டிட்டங்க
ஆ எத்தன பேர்ர வெச்சு எடுத்தீங்க
நானு ஒரு பத்து பேரு பத்து பேருக்கு மேல இருக்குங்க
ம் ம் சேரி சேரிங்க அது க்கு மேல வெச்சு நடத்த முடியாது க ஒருத்த ஒரு புள்ள மேலயு கவன செலுத்த முடியாம போயிடு நெறைய பேரு இருந்தாங்க அப்டின்னா
ஆமா அப்ப வந்து ஏ புள்ள ப புள்ள பொறந்த புது சுனால எனக்கு பிசங்கள பாக்கறதுக்கு வேல எ மாமியார்ல்லா எ கூட இருந்தாங்க
ஆமா ஆ
அவங்க பாத்துப்பாங்க
சேரி
நல்லா சொல்லிக் குடுத்துட்ருந்தே
ஆ
பசங்களுக்கு சொல்ல முடியு அவங்களுக்கு தா சொல்லி குடுக்க வேண்டியதுதா இருக்கு அ மத்த புள்ளைங்க கண்டுக்க முடியாது சொல்லி நா வேணான்னு சொல்லிட்டேங்க
ஆமாங்க மத்த நம்ம புள்ளைங்க வந்து நம்மளே ஏமாத்த பாக்கு அதனாலயே பக்கத்து உக்காந்து சொல்லி குடுக்க வேண்டியதா இருக்கு
புள்ளைங்க பாக்காதா உங்களுக்கு நேர கரெக்டா இருக்கு அதுங்க சொல்லி குடுத்துட்டு எழுத வச்சு அதுதா அதுக்கு நேரோ
ஆமாங்க அடுத்தடுத்த அதுங்க படிக்கலனாலு உங்களதா கேள்வி கேப்பாங்க
ஆமாங்க செரிங்க எனக்கு மணி ஆயிடுச்சு கொஞ்சோ வேல இருக்கு நா முடிச்சுட்டு உங்கள்ட்ட பேசுறேங்க
சேரிங்க
ஆ செரி வெக்கவாங்க
ஆ வைங்க டும்